மாலை வண ஆ
ம்மா நல்லா இருக்கீங்களா
நல்லாருக்கேன்
ஆஹ் நல்லது ச ஈவ்னிங் ஸ்னாக்ஸ் எல்லாம் முடிஞ்சுதுங்களா
நான் இப்பதாங்க நான் தேநீர் அருந்தி விட்டு வந்தேங்கன்னா
ஓகே ஓகே இனி இன்னைக்கு பொழுதல்லாம் எப்படி போச்சுங்க
அஹ் ஒரு ஆர்ற மணி ஆட்டம் போனீங்கா நீங்கைன்னா
நம்மது பரவாயில்லைங்க நல்லாதான் போச்சுஇன்னிக்கலாம்
சரி சரிங்கனா ஹ் ஒர்க் எல்லாம் நல்லாபோச்சு இன்னைக்கி ஸ்பஷல் நா இன்னு இன்னைக்கு அம்மாவாச இல்லைங்கன்ன சாமிக்கு கூம்மிடவேநேரம் சரியா போயிச்
அப்படிங்களா நெறைய பேர் அது சொல்றாங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணறாங்க இன்னு அத பரவால
ஆஹ் ஆமாங்கனா நீங்கைண்ணா நீங்க கடைபிடிப்பீங்கிளாண்ணா
எதுவும் இல்ல நம்ம அதை கும்பறது கிடையாதுங்க நம்ம அது மெயிட்டன் பண்றது கிடையாது அது மேக்ஸிமம் அம்மாவாச பெரியவளுக்கு கும்புடுவாங்கல்ல அப்பா அம்மா இல்லாதவங்க மேக்ஸிமம் அத கும்பறாங்க
ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா முன்னோர்கள் க்காக வழிபடுறதாங்கன்னா அம்மாவாசை
எங்க வீட்டுல அவங்க எதுவும் செய்யறது நம்ம நான் வந்து கொஞ்சம் ஒர்க்கா வெளிய வன்டுக்கிறேன் அவங்க வந்து பாலோ பண்றதல்ல அமாவாசலா பால்லோவ் பண்றதுல பண்றது கிடையாது ஆக்சுவலா ஃபெஸ்டிவல் நேரத்துல வேணா ஃபாலோ பண்ணுவாங்க
சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா
உம்ம் ஓகேங்க உங்கள் பிஸ் பிசினஸ் எல்லாம் எப்படிங்க
பிசினஸ்லாம் இல்லைங்கன்னா இப்பதாங்கன்னா கல்லூரி படிப்பு படி படிச்சு முடிச்சு விட்டு வீட்டுல இருக்கேங்கன்னா
அப்படிங்களா ஏதாவது ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா
அதான் இப்ப காரியாலய வந்திருக்கீங்கனா ஆன்லைன் ஜாப் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி
ஓகே ஓகேங்க இன்ஜினியரிங் மாரி முடிச்சீங்களா இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் அந்த மாரிதான் ஏதாவது முடிச்சீங்களா எப்படி
நான் முடிச்சிருக்கேன்
ஓகே ஓகேங்க நிறைய ஒர்க் இப்ப நிறைய ஒர்க் வீட்ல இருந்து பண்ற மாரியே இருக்கு ஆ ஏதாவ ட்ரை பண்ணலாம் இல்லைங்களா
ஆமாங்கண்ணா நிறைய வீட்டுல இருந்து பண்ற மாரிதான் நிறைய ஜாப் இப்பயிருக்க அதான் பிரஸ்ட் ஆமாங்க நீங்கங்கனா
அஹ் நான் முடிச்சிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கம்மா இப்போ
சரி சரிங்கண்ணா
துணி கடை டெக்ஸ்டைல்ஸ் பண்ணிட்டுக்கோம்
சரி சரிங்கண்ணா
முடிஸ்ட்டு நான் ஜாப்ல இருந்தேன் ஒரு ஃபைவ் இயர்ஸா ஜாப் பார்த்தேன் பட் நமக்கு ஜாப் சூட்டபல் அவல கொஞ்சம் பிசினஸ் அந்த கொஞ்சம் காம்படபிலா இருக்கு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயா இது நம்மளோட டைமிங்ஸ்க்கு வொர்க் பண்ணலாம் பிசினஸ் வந்து சோ அது காக நான் வந்து இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கேன் ஜ ஜாபக்கு போறதா விடா பிசினஸ்ொம்ப கம்பர்டுா இருக்கு இதுல எல்லாமே ஜாபுக்கு போறது பாத்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் ரொட்டேஷனா போ போ வேண்டிதான் இருந்தாது ஜாபுக்கு போனதில்ல இப்ப பிசினஸ் பண்ற வெறியோ நம்மவோட கன்வன் டைம் எல்லாமே ஷெடுல்லா நம்பளே போட்டுக்கலா அதனால இத பத்தி இது கம்ஃபர்டபுலா இருக்குன்னு சொல்லிட்டு இத பண்ணிட்டுயிருக்கேங்க நா ஒரு ஃபைவ் இயர்ஸ் இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தே எனக்கு அது அந்த டைம் டேபுள் ரொட்டேஷன்னா ஓடுறா மாதிரி டை டைம் டேபுள் போட்டு எல்லாமே ஃபால்லோ பண்ண வேண்டியதா இருந்துது அந்த அளவுக்கு நம்பளுக்கு செ ட் ஆகாது சோ இது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா நல்லாயிருக்குங்க
ஆஹ்
மேக் சிமம் எதாவது ஒரு பிசினஸ் ஆமா எதாவது ஒரு தொழில்ல தெரி்லயா
ஏ இவருக்கு ஆமாங்கண்ணா
அ ஜாப் எல்லா பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனில போனோ ஒன்னு கவர்மெண்ட் ஜாபா போயிடணோ இன்கேஸ் அப்டி இல்லன்னா நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தா என்னோட மைண்ட பொறுத்த வெரியோ கவர்மெண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா நம்ப வந்து ஜாப் செக்யூரிட்டியிருக்கு நீங்க கம்பல்செரி ஏஜ் வந்து நமக்கு ஜாப் செக்யூர்யிருக்கு ஒன்னோ ப்ராப்ளம் கெடையாது னா பதினெட்டான நமக்கு வந்து சேலரி ஒண்ணு வந்துட்டுயிருக்கோ
செரிங்கண்ணா
பிரைவேட் கம்பெனி எல்லா பாத்தீங்கன்னா நம்ப எந்த நேரத் துல எப்டி வேலட்டு எடுப்பாங்க என்ன இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுங்க சோ அதனால ஒண்ணு ஏ ஏ மைண்ட் பா என்னோடைய இதுக்கு என்னன்னா ஒன்னு போனா ஒரு கவர்மெண்ட் ஜாபா போனோ அப்டி இல்லனா பிசினஸ் வந்துடனோ இது ரெண்டுத்துலயோ எடைப்பட்ட இதுல வந்து பிரைவேட் கம்பெனில வேல செய் பண்தானா நம்பகிட்ட எவ் ளோ எனர்ஜி இரு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்குறாங்க மறுபடியோ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் மேல தூக்கி போட்டுருவாங்க அவங்கள வேண்டா சொல்டு ஏன்னா இப்ப நெறைய வந்து அது முறை வைக்க வந்துட்டுயிருக்குங்க
உம்
ஒ வ ஒருத்தருக்கு வந்து பத்து பத்தாயிரரூபா குடுத்து ஒருத்தருக்கு அம்பதாயிரரூபா குடுத்து ஒரு பர்சன் வெச்சு வேல வாங்குறத விட அவங்க என்ன பண்றாங்க நாலு பேருக்கு பத்து பத்தாயிர ரூபா தாங்க பதனஞ்சு பதனஞ்சாயிர ரூபா குடுத்து வேல வாங்கிக்குறே அப்போ வந்து அந்த மாரிதா எல்லாமே பாக்குறாங்க
நீங்க
ஆஹ் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா இப்ப நீங்க வந்து ஜாப் தேடிட்டுயிருக்கன்னு சொல்றீங்க இல்லையா முடிஞ்ச வரையோ இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணிட்டு எதாவது ஒரு ரிசர்ச் பண்றது ஒரு பிரச்சனையாயிருக்கோ அதுக்காகதா உங்கள இவ்ளோ சொல்லிட்டுயிருக்கே ஏன்னா இதலா நா பார்த்துட்டு கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருக்கேன் பார்த் வெளிய வெளியா வந்திட்டேன் நீங்க டிசைட் பண்றதுதான் ஒருநல்ல இதுவா பண்ணுங்க பக்கம்ந்து ஏதாவது ஒரு ரயில்வே எக்ஸாமுக்கு ஏதுனோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்க முடிஞ்சவரைக்கும்
சரிங்கண்ணா
பேங்கிங் எக்ஸாம் நிறைய எக்ஸாம் இருக்குங்களா நீங்க எந்த கோர்ஸ் முச்சிருக்கீன்னு தெரியல ஆஹ் அதுக்கேத்த பீல்டு கொஞ்சம் சூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சு ஏதனா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பாருங்க இப்பதான் ஒரு டிகிரி முடிச்ச அத டி என்பி சி எல்லாத்துக்கும் எல்ஜபில்இருக் இல்லங்களா டன்து டுவெல்த் குவாலிபிகேஷன் எவ்வளோவோ இருக்கு டி என் பி சி அது அதுல உக்காந்துேந்தும் பண்ணது பெட்ரா இருக்கும் பிரைவேட் கம்பெனியை பொறுத்த வரையும் நீங்க வந்து பார்ட்டி இயர்ஸ் மேல தான்டுனா ரொம்ப ரிஸ்குங்க உங்க ஏஜ் பார்ட்டிக்கு மேல போச்சு அவங்க வந்து ரொம்ப உங்கனால அந்த அந்த மாரி ஸ்டெய்ன் பண்ணிஒர்க் பண்ண முடியாது அவங்க ஓவர் ப்ரெஷரா இருக்கும்
செரிங்கண்ணா
முடிஞ்சவரயும் ஏதாது பிசினஸ் நீங்க ஒரு இதுவா வெச்சிகோங்க அ சுஉஹ் பிரைவேட் கம்பெனில இருந்தா கூட ஒரு சை பிசினஸ் ஏதா ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரயும் என்னோட என்னோட இது
அனுபவத்துல சொல்றீங்க
எப்டி தோணுது தெரியாது உங்களோட பே பேக்கிரவுண்ட் எப்டி இருக்கு என்ன இருக்கு நாநீ என்ன மாரி பண்ணுவீங்கன்னு தெரியாது ஏனா அப்ப வந்து லேடிஸ்ச பொறுத்தவரைக்கும் நீங்க வீட்டு வீட்ல இருந்துட்டு கூட நீங்க வந்து ஃபேமிளி அவங்க ஆஹ்ஆஹ் அஸ்பண்டுட்டு சம்பாச்சு வந்தாங்க ந வீட்லயே இருந்து ஃபேமளிய மெய்ண்டண் பண்ணி பாக்கலாம் பட் வந்து பாய்ஸ் ஜென்ஸ்க்கு வந்து அந்த மாரி பண்ண முடியாதுங்க இப்ப கூடஇருந்தாலும் நாங்க தான் ஓடியாகணும் வ கரெக்டானா பாட்ணர் இருந்தா கரெக்டானா பாட்னர் இருந்தாங்கன்னா ரெண்டுபேரும் ஷேர் பண்ணி ஓடலம்னு சொல்லிட்டுஓடுவாங்க ஒருசில எடத்துல பட்வந்து இல்ல இத வேலக்கு போற இன்ரஸ்டு இல்லா ஆ சில பேர் அதுவும்கொஞ்சம் ரிஸ்க் ஆயிடுங்க லேடிஸ் வந்து வீட்டு வேலயும் பாக்கணும் அந்த மாதிரி ஒர்க்கு பாக்கணும் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்
ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா
எயிட்டிபசண்டு பீப்பில்ஸ் லேடிஸ் எல்லாமே பாத்துக்கனும் வீட்டுல இருக்குராங்க வீட்டு வேலய பாக்குறது ஓ அதே அவங்களுக்கு ரொம்ப டயர்டு ஆயிடும் மேற்கொண்டு ஜாபுக்கு போயிட்டு அதயும் பாக்கனும் அதுவும் கஷ்டம் அத பண்ண
ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா
அந்த அந்த சுச்வேஷன்லா சொல்றேன் முடிஞ்சுதும் ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ண ஆரமிங்க
ஆஹ் செரிங்கண்ணா
உங்களுக்கு என்ன மாதி என்ன மா பண்ண ஜாப்
இல்ல இல்லங்கண்ணா பிசினஸ் தான் பண்ணலாம் இருக்கேங்கண்ணா எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் ஒப்பனை செய்யறது எனக்கு துணி தெக்கறது இதெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா
அதெலாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப பெஸ்ட்
ஆஹ் எனக்கு அதான் ரொம்ப பிடிக்குங்கண்ணா
அது அதுதான் என்னைக்குமே ஸ்டாண்டர்டு இன்கம் அதுதாங்க செரி சார் சொல்றேன் அந்த மாரி பீல்டு சூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் ஆமா ஏதாது ரெடி பண்ற மாரி பாருங்க அது என்னைக்குமே வந்து பெஸ்ட்டு நம்போ தொழில் கத்து வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம சிக்ஸ்டி கிடையாது எயிட்டி ஏஜ் நீங்க நீங்க லைப் லாங்க் உங்க கூட அது சப்போர்ட் பண்ணும்
சப்போர்ட் பண்ணும் ஆமாங்கண்ணா நீங்க பண்ற பிசினஸ் இது எந்த பிசினஸ்
நம்ம பண்றது ஆமாங்க நம்ம பண்றது டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கங்க
சுடி இது பனியன்லாம் தைப்பாங்களாங்களா அந்த மாதிரி
ஆஹ் இல்ல உங்க தைக்கிற பிசினஸ் கிடையாது இப்போ ஒரு கடை வச்சிருக்கோம் ரிட்டோல கடை வச்சுட்டு இருக்கோம் ஷாப் வச்சி மெயின்டெய்ன் பண்ணன் சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நான் வோல்சேல் ரிட்டெயில் ரெண்டுமே பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்
சரி சரிங்கண்ணா
ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ற பாத்து கொஞ்சம் கரெட்டா பாத்து சூஸ் பண்ணுங்க இது உங்களுக்கு வந்து முடிச்சுட்டீங்க ஏன்னா நீங்க டிகிரி ஒரு கோர்ஸ் பண்ணும் போது என்த எந்த மாரி கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்து எடுக்கணும் சார் அத பாத்து முடிச்சிட்டு வந்தீங்க இதுக்கப்புறம் அப்புறமும் எந்த ஃபீல்டு பண்ணலாம் அந்த ஒர்க்க் வந்து எந்த ஃபீல்டு பண்ணலாம் சொல்லிட்டு பாத்து பண்ணுங்க அதுவும் ரொம்ப முக்கியம் அது
சரிங்கண்ணா
இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் நீங்க டி என் பி எஸ் சி ட்ரை
இல்லைங்கண்ணா நான் ஆல்ரெடி டைப் பண்ணேங்கண்ணா ட்ரை பண்ணி பாத்துட்டு அத நமக்கு செட் செட் ஆவாதுன்னு தெரிஞ்சுாங்கண்ணா ஒரு வருஷம் படிச்சேங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நானே வெளிய வந்துட்டீங்கன்னா நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு அப்டின்னு ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா போட்டிகள் ரொம்ப அதிகம்னா ஆஹ் நம்ம படிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துல இருந்து ஒரு அஞ்சு வருஷனாவது அதுலயே போக்கஸ் பண்ணி உக்காந்துருக்க மாரி இருக்கும்ன்னா
ஆமா அ தாங்க அந்த மா அது அப்டி இருக்கு சொல்ல இந்த மாரி டைலரிங் அத எம்பராய்டரி ஒர்க்கு டிச்சிங்
அதுமே இப்ப பாத்தீங்கன்னா கவுவர்மெண்ட் ஜாப்லயுமே பார்த்தீங்கன்னா பிர்ைவேட் மாதிரிதாங்க தான் இருக்குது எங்கேயாவது நினைச்சா போகணும்னா போ முடியாது வரணும் வர முடியாது
ஆ இல்ல கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா லீவ் நிறைய அதலால நம்ம ஜாப் செக்யூரிட்டி வேணும்ஸ் நமக்கு நம்ம ஒரு சிகஸ்டி ஏஜ் வரையும் எந்த ஒரு ப்ராப்ள கிடையாம செக்யூரிட்டி ஜாப் இருக்கு இல்லைங்களா அதுக்காக தான் நான் வந்து கவுவர்மெண்ட் ஜாப் இது பண்றேன் இது பண்றன்
ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா
இது பிரைவேட் கம்பனிலல்லாம் பாத்தீங்கன்னா எப்போ வந்து வேலை விட்டு தூக்குவாங்க எப்போ சொல்லுவாங்கு தெரியாது அத ஒருப் பஸாகதான் கொஞ்சம் மெயினா பார்க்க வேண்டியதா இரு ஆஹ் நீ பாருங்க முடிஞ்ச ஏன் இப்பாம் நிறைய இருக்குல்ல பியூட்டஷன் அதுெல்லாம் இருக்கு இல்லைங்களா பியூட்டிஷியன் கோஸ் இருக்கு பியூட்டிஷியன் பலாம் டைலரிங் பண்ணலாம் பலாம் லேடிஸ்கு கமெண்ட்ஸ் மாரி வைக்கலாம் இன்னா நிறைய இது இருக்கு டீச்சிங் லைன் வீடல இருந்து டீச்சங் லைன் அந்த மாரி ஏதாவ பண்ண ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரையும் இட்ட இருக்கும் அது
சரிங்கா சரிங்கா
ஓகே ஓகேங்க
ஆஹ் சரிங்க நமக்கான நேர அழைப்பு முடிந்துவிட்டு துான மீண்டும் அடுத்த தலைப்புயுடன் சந்திப்போங்க நன்றிங்கனா